ஹலோ
ஆஹ வணக்கம் மேடம் வணக்கம் தோழி எப்புடு இக்கீங்க வணக்கம் எப்டிருக்கீங்க
நல்லா இருக்கேம்மா சொல்லுங்க கேக்குதா நல் ஆஹ் ந நல்லா இருக்கேன்ம்மா
உம் சொல்லுங்க மேம் இன்னைக்கு எப்படி நாள் போச்சு
இன்னைக்கு எல்லாம் நல்லபடியா போச்சு எந்த குறையும் இல்ல
ஓ அப்புடிங்களா கொழந்தைளுக்கு எல்லாம் ஸ்கூல் லீவு ஆஹ் ஸ்கூல் லீவ்னால ஃப்ரீயா இருப்பீங்க
இல்லம்மா எனக்கு ஒரே ஒரு பொண்ணு கல்யாணமே பண்ணிட்டேமா கொழந்தைங்க எல்லாம் இல்ல நான் தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேன்
ஆஹ்
காலையில போயிட்டு வந்த வந்து பன்னெண்டு மணியாச்சு வந்து சமையல் பண்ணிட்டேன் எனக்கு பூனைக்குட்டி ஒண்ணு இருக் கு அதனால அவளோட இருக்கிறதுனால எனக்கு பொழுது போயிடும் ஒன்னும் பிரச்சன இல்ல
ஓ அப்படிங்களங்களா மேம் செரி செரி செரி ஆஹ் நாங்க இப்ப லீவ் எட்டுக்கனால கொழந்தை எல்லாம் கூப்பிட்டு குட்டி குட்டி பிள்ளைதா இருக்காங்க கூப்ட்டு ஊருக்கு போயிட்டு வந்தோம்
ஆஹ் என்ன சொல் சேரிங்க பிரயாணம் எல்லாம் நல்லா நா இருந்ததா அதல்லா என்ஜாய் பண்ணீங்களா
என்ஜாய் பண்ணோம் ரெண்டு மூணு ஊரு போயிட்டு வந்தோம் அம்மா ஊருக்கு ஹஸ்ப கணவரோட ஊருக்கு அப்டியே நாள் போயிருச்சு என்ன ஒ ஸ்கூல் வந்து என்ன ஜூன் எட்டுல தொடங்குவாங்க பாப்பாவுக்கு ரெடியா இருக்கறாங்க போறக்கு
ஸ்கூல் தொறந் தொறந்வுடனே கிளம்பனு எல்லாம் அவங்க எல்லாம் இல்லையா
ஆஹ் ஆமா மேம் அப்ப கொஞ்சம் ஃப்ரீயாயிருவோம் இப்ப வந்து நெறைய வேலை இருக்கு அவங்கெல்லாம் இருக்கனால
என்னமா பண்றது நம்ம கொழந்தைங்களுக்காக தான் நம்ம இருக்கோம் ஆனா அந்த லீவ் நாள்லதான் கொழந்தைங்களோட நீங்க இருக்க முடியும் மத்த நாட்கள்னா
ஆமா கரெக்டா அந்த வெயில் காலத்துல வந்து சம்மர் இது ஒகேஷன் வந்து தா அந்த இந்த நெறைய நாள் லீ வந்துருதா அப்படி வீட்டுக்குள்ளே இருக்கமுடில வெளிலிய போயிரு போ முடியல
அது ஒரு தவிர்ப்புதான் உம் இந்த லீவ் நாள்லதான் பசங்களோட நம்ம என்ஜாய் பண்ண முடியும் அவங்களுக்கை அப்பதான் அவங்க உடம்ப எல்லாம் பா பாத்துக்க முடியும் ஹெல்த் விஷயம்ல்லாம் அவ செக் பண்ணிக்க முடியும்
ஆமா மேடம் சொல்லுங்க நீங்க எங்காவது அஹ் சுற்றுலா இது போலீங்களா
இல்லம்மா நா இப்போதைக்கு எங்கு போல போன மாசோ கோயம்புத்தூர் போயிருந்தேன் எங்க பாட்டி வீட்டுக்கு ஆங்க அத்தச்சித்தப்பா இருக்காங்க பாட்டிலா தவறிட்டாங்க அதனால அவங்களோட போயிட்டு ஒரு மூணு நாள் இருந்துட்டு வந்தேன்
ஆஹ் ந பேக்ரெவுண்ட்ல ஏதோ சவுண்ட் கேட்டே இருக்குது சவுண்ட் ஏட்டா ரிவியூல வந்து ஃபெயில் வந்துரும்
இல்ல எனக்கு ரன்னிங் நோஸ் ஆயிடுத்து அதனால கொஞ்சம் இதுவா இருக்கு வேற ஒண்ணு இல்ல
ஓகே பேக்ரெவுண்ட்ல வந்து சவுண்ட் இல்லாம இருக்கணும் நம்ம ரிவியூ
ஆமா ஆமா ஆமா எதுவு சவுண்ட்டு இல்லியே
சவுண்டு கேட்டது ஸ்ப்ரே எது அடிக்கிறமாரி
ஸ்ப்ரே இல்ல எனக்கு இது ப்ரீத் கொஞ்சோ கஷ்டமா இருக்கு அதுனால மூக்கு உறுஞ்சுறே இல்லயா அந்த சவுண்டு கேட்ருக்கு
ஆ சரி ஆ சொல்லுங்க மேம் சுற்றுலா எது நீங்க போலைங்களா
இல்லம்மா எங்கயு போலமா இப்போதிக்கி வெயில்ல எங்கம்மா போறது வெயில்ல போய்ட்டு யார் அவஸ்தப்பட்றது சொல்லுங்க
இந்த வருஷோ ரொம்ப வெயில் அதிகோ ஏ மேம்
நாங்க ம மார்ச் மாசோதா எங்க தம்பி பையனுக்கு பூனல் போட்டோ அதுனால எல்லா நே நேத்திக்கிதா வந்தாங்க தம்பி ஒய்ஃப்பு எல்லா ஊர்ல இருந்து தம்பி எல்லா வந்தாங்க முந்தாநேத்தி வந்தாங்க ந நைட்டே கெளம்பி குலதெய்வோ கோயிலுக்கு போய்ருக்காங்க ஆமா நா இல்ல நாளக்கி காலேலதா வராங்க ஊர்ல இருந்து
ம் சரிங்க
அதுனால அ அதுக்கு உண்டானதல்லா ரெடி பண்ணனு ஏன்னா நாளக்கி வந்துட்டு உடனே கெளம்புறாங்களா சாய்ந்தரோ கெளம்புறாங் ங்களானு தெரியாது அதுனால அவுங்களுக்கு உண்டான சமயல் எல்லா ரெடி பண்ணனு
ம் சரிங் மேம்
அ அதா யுக்காண்டு யோஸ்சின்ட்டு இருக்கே வேற ஒன்னு இல்ல சமையல்லா ஆய்டுச்சுங்ளா நைட்டுக்கு
ஆ ஆய் இல்ல டிஃபன் டின்னர் ஏதாது செய்யணுமா
சரி சரி ஓகே ஓகே
மதியோ வச்ச சாம்பாரு ச இது இருக்குது இப்ப சட்னி செஞ்சுட்டு ஏதாவது டின்னருக்கு ரெடி ஆகணு
ஓகே ஓகே அ தோச சப்பாத்தி உப்மா என் நெறையா இருக்கே ஏதோ ஒண்ணு பண்ண வேண்டிதா
ஆ மாவு அரச்சு வச்சுருக்கே தோசதா இவுங்களுக் புடிக்கு தோச குடுப்பே கொழந்தைகளுக்கு அவுங்களுக்கு
உ
ம் மே அப்பறோ லீவுக்கு எங்கயாது ஊ கோயிலுக்கு அந்த மாரில்லா நெறைய கோயில் போயிருப்பீங்க ஏ மேம் ஒங்களுக்கு புடிச்ச கோயி எது மேம்
யாரு எல்லா கோவிலு புடிக்குமா எனக்கு எப் எப்ப டைம் கெடைக்கறதோ ஃப்ரண்ட்ஸ்ஸுக வராங்ளோ நா அந்த மாரி கோயிலுக்கு போய்ட்டு வருவே இப்ப கூட அம் அம் முந்தாநேத்திக்கி முப்பதாந் தேதி தை இது விசாகம் வந்தது இல்லயா வைகாசி விசாகம் இங்க முருகர் கோவில் ரொம்ப பேமஸ்சு அந்த முருகர் கோயிலுக்கு சிவா விஷ்ணு கோவில் அது அங்க சிவனு இரு இருக்காரு விஷ்ணுவு இருக்காரு அங்க வந்து முருகர் இருக்காங்க போய்ட்டு குமார சவங்க கந்தசஷ்டி இதல்லா படிச்சுட்டு வந்தே எப்டியோ எங்க எதாது ஒரு கோயிலுக் போய்ட்டு வந்துருவே வாரத்துல ஒரு நாள் போய்ட்டு வந்துருவே இங்க எல்லாமே கொஞ்சோ பக்கம் பக்கம் தா இருக்கு ரொம்ப தூரோ இருக்குற கோவில்னாக்கா அது ஃப்ரெண்ட்ஸுங்கல்லா சேந்து ம த ரெடி பண்ணின்டு அது ஒரு மா ஆறு மாசத்துக்கு ஒரு தடவ ஒன் டே ட்ரிப் மாரி போவோமா
ஆ செரி மேம்
ஒரு ஆறு மாசம் மு முன்னாடி வள்ளிமல போய்ட்டு வந்தோ வ அது வள்ளிமல கோவில்னு முருகரு வேல்மாறல்ருக்கு அந்த வேல்மாறல் எழு தின சித்தர் வந்து அந்த ஊர்லதா இருக்காரு
ம் சரிம்மா ஓகே ஓகே
அதுனால அந்த அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தோ
ஆமாங்க இப்ப அ கோயிலுக்குல்லா இப்ப பாத்தீங்கன்னா டூ இது ட்ரிப்பு போறத வி இப்ப இப்ப நெறைய பேத்துக்கு என்ன பண்றாங்கனா அந்த ஒரு தெருவுல இருந்தாங்கனா அந்த தெருவுல இருக்குறவங்க கொஞ்ச பெரு ம் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாரு காஸ் போட்டு எல்லாரு வசூல் பண்ணி ஒரு ஒரு தெருவுகாரங்க எல்லாரு சேந்து ஒரு ட்ரிப்பு மாரி போறாங்க பஸ்லா புடிச்சி கோயில்லா போயி எங்க அம்மாலா போவாங்க வருச துக்கு ரெண்டு டைம் பொய்ட்டு வருவாங்க நல்லா என்ஜாய் பண்ட்டு வருவாங்க பொயிட்டு நாங்க தா செரி வய வயசாயிட்டே வருதுல்ல பொயிட் ஆமா இத்தநாள் நாங்க நா நி அவங்க அம்மா வேலைக்கு பொய்ட்ருந்தாங்க இப்பதா போறதே இல்ல அறுவது வயசு ஆகவு செரி போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்கமானு சொல்ட்டு
அனுப்ச்சிவுடனு அந்த மாரிலா போறத்துக்கு அனுப்ச்சுட்டா அவுங்ளுக்கு ஒரு சந்தோஷோ இவ்ளோ நாள் வீடே பாத்துன்னு ஒக்காந்ட்ருந்தோ எங்யு போகாம ஆ கொழந்தைங்களுக்காக இருந்தோ அப்றோ வீட்ல பெரியவங்களுக்கா க இருந்தோ இப்ப நம்ப எங்கிமே போ முடியலையேன்னு தவிப்பா
ஆ மூனு நாளு ட்ரிப் மாரி பொய்ட்டு வருவாங்க ஆ ஃபுட் எல்லா சாப்பாட்லா பாத்தீங்கன்னா அவங்களே அரேஞ்ச் பண்ணிர்வாங்க அந்த மாரி தமிழ்நாடு எல்லா கோயிலு அப்றோ அதர் ஸ்டேட்டு இந்த கேர்ளா ஆந்ரா அப்டி பொய்ட்டு வருவாங்க அவுங்ளு கொஞ்சோ ரிலீஃபா இருக்கும்லா அப்டிதா பொயிட்டா வீட்டுக்குள்ளயே இருந்து இருந்து அவுங்ளுக்கு மெட்டலி இதா இருப்பாங்க
நிச்சயமா
ஆ இத்தன வருஷோ வேலைக்கு பொய்ட்டு கொஞ்சோ இப்பதா ஃப்ரியா இருப்பாங்க இத்தன நாள் எங்கேயு போகாம இருந்துரு இருப்பாங்க சரி இப்பயாது பொய்ட்டு வரட்டுன்டு ஒன்னு அனிப்பு
கரெக்ட்டு தா
ஆ எனக்கே இப்ப பாத்தீங்கன்னா ம் ஆமாமா இப்பலா பாத்தீங்கன்னா எனக்கெல்லா நெறைய ட்ரிப் பொயிட்டு வந்துட்டே அப்றோ வந்து எங்கயாது கோயிலுக்கு கொஞ் தூரமான கோயில் பொய்ட்டு வந்தோ அங்க இருக்க கோயில்லா பாத்தீங்ன்னா பெரிய கோயில பாத்தீங்னா அந்த கலை நுனுக்குலா பாத் ரொம்பையு ஆச்சரியப்பட்டு நின்னு பாத்துட்டே வருவே இப்ப எங்க ஊரு பக்துல இந்துதா பேரூர் சிவன் கோயிலிருக்குது ஆ அங்க போனோம்னா அந்த கோயில் வந்து பழைய காலத்து ராஜராஜ சோழன் கட்நதுனு சொல்லுவாங்கல ஆ ஆ அந்த கோயிலது ஆ அவுர் கட்னதாமா ரெண்டாயிரம் மூனாயிரம் பழமையானது சொல்லுவாங்க அந்த கோயில போய் பாத்துட்டு அப்டியே சுத்தி பாத்தட்டு வரக்கே அதே மனசு கொஞ்சோ இதா இருக்கு
நிம்மதியா இருக்கு இல்ல அந்த கருங்கல்ல நடக்றது மனசுக்கு ஒரு சுகம்
ஆஹ் ஆமா அந்தக் கல்லு இயற்கையான அந்த காலத்து எத்தன மூனாயிர வருஷ பழமையான கோயிலுனு வச்சுகங்க ஆ எவ்ளோ பேரு அந்த கோயிலுக்கு வந்துரு வந்துட்டு பொயிருப்பாங்க எத்தன ஆளுக நம்ப கூட போன ஜென்மத்துல வந்துகூட பொய்ந்திருப்போ மூனாயிரோ வருசனா பாருங்க அந்த பழைய காலத்து கோயிலுக்குலா நா ம் பழைய காலத்து கோயிலுக்குலா போனா அப்டிதா மேம் தோனு வெளியில போனு எழுதி போட்ருப்பாங்கல எத்தன வருஷோ பழமையானது இத்தன வருஷோ பழமையானட்டு
வீட்டுல இருக்குமே
போர்டு வச்சிருப்பாங்க ஒரு ஒரு கோயில்ல போர்ட்ல எழுதிய போட்ருப்பாங்க பெயிண்ட் அடிச்சி போர்ட்லயே எழுதி போட்ருப்பாங்க நல்லா புரியிற மாரி இப்ப இருக்குற ஜெனரேஷன் அவுங்ளுக் புரிற மாரி எழுதி போட்ருப்பாங்க ஆ இந்த கோயில் வந்து இப்டின் டு அப்ப நா நெனச்சிடே வருவே அப்பனா நம்ப இதுக்கு முன்னாடி எத்தன பேர் எவ்ளோ கணக்கான மக்கள் இந்த உ இந்த கோயிலுக்கு வந்துருப்பாங்க அவங்களோட வைப்ரேஷன் இதுக்குள்ள கோயிகுள்ள எவ்ளோ பேத்தோட இருக்கு அவங்களோட மூச்சி காத்தெல்லா அதுலதா நெறையா இருக்கு அப்டினு யோஷ்சிடே வருவே
திருமறை எண்ணங்கள் போயி கடவுள்கிட்ட இருந்து நேர்மறை எண்ணங்கள் வரதுக்குதா
ஆ சரிங்க மேம் நேர்மறை என்னங்க
நம்மகிட்ட நறைய எதிர்மறை எண்ணங்கள் இருக்குமாம் மா அது கோவில்குள்ள போன ஒன்னே அதெல்லா வெளியில போயிடுமா அந்த சுவாமிய பாத்த ஒட்னே நம்ப ஒரு பரவசமா ஆயிட்றோ இல்லையா
ம் ஆமாமா
எந்த சாமியோ அந்த சாமி பேரெல்லா சொல்லி கூப்பிட்டு இந்த மாரில்லா பண்ணும் போது அந்த எதிர்மறை எண்ணங் கள் நம்மள விட்டு விலகி போயிடு அந்த நேர்மறை ஆற்றல் வந்து நம்ம ஒடம்புக்குள்ள சேந் சேந்து நமக்கு நெறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லுவாங்க அதுக்குத்தா கோயிலுக்கு போறது
ஓ அப்டிங்களா சேரி சேரி ஆனா ஒருத்தர் பாத்தா கோயிலுக்கே போறது இல்ல மேடோ ஆனா நல்லா இருக்காங்மா என்னுது
அது வந்து அவுங்கவுங்களோட ந ம் பிறவி பயன்மா அது ஒன்னு நம்போ பண்ண முடியாது அவுங்க என்ன வரம் வாங்கின்னு வந்தாங்களோ அது மா மாரி வாழறாங்க
ஓ அப்டிங்களா ஆனா அவுங்க வந்து இப் இப்ப இந்த இருக்க ஜென்மத்துல வந்து நல்ல குணமே இல்ல மேம் ஆ இல்லங்க ஆனா பாத்தீங்கன்னா வாடகையே பாத்தீங்கன்னா ஆறு லட்சோ வாங்குறாங்க நல்ல குணோ இல்ல யாருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஆனா ம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அவுங் வீட்
பணோ இருக்குறவே கிட்ட குணோ இருக்காதுமா
ம் அப்புறோ பாத்தீங்கன்னா வீ ஆ வீட்ல பாத்தீங்கன்னா தப்பி தவறி கூட ஒரு சாமி ஃபோட்டோ பாக்க முடியாது இந்துஸ் தா அவுங்க ஒரு ஃபோட்டோ கூட பாக் க முடியாது ஆனா நல்லா இருக்காங்க பயங்கர
அப்டி இல்ல அவுங்க வீட்டுல ஏதாவது ஒரு விஷயோ நடந்துருக்கோ அப்போ அந்த சாமி காப்பாத் பாத்தி இருக்காது அந்த ஒரு வெறுப்புல எல்லாத்தையு எடுத்து பரன் மேல போட்டிருப்பாங்க
அப்டில்லா இல்லையேமா நா கேட்டே நா கேட்டே அவுங்க என்ன சொல்றாங்கன்னா ம் ஆ ஆ நா கேட்டதுக்கு நா வந்து என்னையத்தா நம்புறே எங்களதா நா நாங்க நம்பு நம்பறோ சாமிய நம்புறதில்ல நீங்க வந்து சாமிட்ட எல்லாத்தையு போட்டு நீங்க அப்டி ஃப்ரீயா இருந்துட்றீங்க
ஒ ஹோ
ஆ நாங்க வந்து எங்கள நம்பிட்டு நாங்க என்கரேஜ் பண்ணி நாங்க இப்படிதா இருக்கணும்னு சொல்டு இருக்குறோம்
சேரி சேரி ம் சாமி இல்லாம நம்போ வன்ட்டோமா
அவுங்க அப்டி நெனைக்கிறாங்க நா எங்க வீட்டுக்கே வந்தாங்கன்னா நெறைய ஃபோட்டோல்லா சாமி பூஜா ரூம்லா வெச்சிருக் பாத்து இவ்ளோ ஃபோட்டோவா இவ்ளோ சாமி உனக்கு நல்லது பண்ணுதா அப்டி கேப்பா
ஆ பாருங்க அதான் அதெல்லா தா யோ எதிர்மறை எண்ணங்கள் அந்த மாரி ஆள்லா உள்ளயே விடக்க கூடாது ஏன்னா அவுங்க பேசின பேச்சி நம்ம வீட்லே தங்கிடு நம்ப மேலுக்கே வர முடியாது
ம் ம் ஆமா மேம் அவுங்க வந்து ஹவுஸ் ஓனரு சொல்ல முடியாதில்ல ஆனா பாத்தீங்கன்னா அவுங்கதா ஆ ஆனா பாத்தா அவுங்க பேரே பேத்தி எல்லா பாத்தா நல்லா படிக்கிறாங் க ஆ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வராங்க ம் எல்லாத்துலாயு அப்பி நல்லா இதாவே எல்லாத்துலையு நே பாசிட்டிவாவே இருக்குறாங்க நெனைப்பே என்னடா இவுங் சாமி கும்பிட மாட்டறாங்க ஒரு
அப்டி இல்ல அவுங்கவுங்க நீங்க சொன்னாங்க சொன்னீங்க இல்லையா எந்த ஜென்மத்திலேயோ நம்ம கூட இந்த கோயிலுக் திருப்பி வந்திருப்போன்னு அது மாரி அவுங்க முன் ஜென்மத்துல பண்ண புண்ணியங்கள் தா இன்னைக்கி வாழறாங்க
அது எப்டி மேடோ இயற்கை வந்து முன் ஜென்மம்லா மறந்து போயிரு இந்த ஜென்மத்துல அவுங்க என்னா பண்றாங்களோ அதுமாரி தானே குடுக்கோ கனு ஆ ஏ இப்படி யூனிவர்சல் வந்து நம்மளுக்கு மாத்தி குடுக்குதுன்னு தெரியலையே
யூனிவர்ஸ் கிட்ட தா கேக்கணு இந்த கேள்விய பிரபஞ்சத்துக்கு கிட்ட கேளுங்க காலையில எழுந்து என்ன பிரபஞ்சமே இப்டிலா நடக்குது உலகத்துல கேளுங்க அதுதாமா இயற்கை
உங்கிட்ட பேசுற நேரம் போனதே தெரியில அடுத்த கால்ல நம்ம மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்